வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன ஆச்சி ரொம்ப நாள் கால் பேசவே இல்ல பண்ணவே இல்ல
கொஞ்சோ வேல தோழி அதனாலதா தோழி பேச முடியல நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே யாருன்னு ஞாபகோ இருக்கா
ஆ தெரியல தோழி
தெரியலிங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சி அதா தெரியல போல உங்களுக்கு
அப்படியே இப்ப நா நியூவா தா தோழி புதுசாதா வந்துருக்க
அப்டிங்களா சேரி சேரி
தோழி
சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா ம் சாப்ட்டே சாப்ட்டே அப்றோ எப்டி போது
ம் நல்லா போது தோழி
ம் ஆ நல்லா போது என்ன பண்றீங்க வேலக்கி போறீங்களா
இல்ல தோழி ஹவுஸ் வைஃப்தா தோழி
ஆ சேரி சேரி அப்றோ பசங்கல்லா என்ன பண்றாங்க
ம் எனக்கு ரெண்டு பெண் கொழந்தைங்க தோழி பெரிய பாப்பா வந்து சிக்ஸ்த் படிக்கிறாங்க சின்ன பாப்பா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க உங்களுக்கு எத்தன கொழந்த தோழி
எனக்கு ஒரே ஒரு பையந்தா ரெண்டு வயசு ஆகுது ரென்ற வயசு
சேட்ட அதிகமா இருக்குமே
ஆமா சேட்ட நா சேட்ட தாங்கள எதுக்கு பாத்தாலு அழுகுறா
ம்
சாப்ட மாட்றா கடேல விக்கிற பொருள்தா கேக்குறா
அடம்பிடிச்சாவது சாப்ட்றணும்ல இந்த வயசுல
ம் இப்பதா பால்வாடிக்கு கூட்டு போய் விட்டு வரே
ஐயோ சீக்கிரமாவே கொண்டு சேத்துட்டீங்களா
ஆமா சீக்கரோ இல்ல கரெக்ட் தா ரெண்ர வயசுல எடுத்துட்டு வந்து சேக்க சொல்றாங்க இப்ப மூணு வயசு ஆக போது இன்னு ஒரு நாலு மாசத்துல அவனுக்கு சேரி நானு இப்பதா வேலக்கி போறேனா அதனால சரி விட்டா கொஞ்சோ பழகும்ல்ல
ம் ஆ ஓகே தோழி
போய் விட்டுட்டு வரேன் ஒரு வாரம் அழுதா இப்ப பரவால்ல
பரவால்ல தோழி ஓகே ஓகே சாப்பாடு தோழி அமாவாச வெர்த உண்டா தோலி இன்னிக்கு உங்க வீட்ல
ஆ இருக் இருக்கு
ம் முடிச்சுட்டீங்களா விரதம் எல்லாம் முடிச்சு முடிச்சுட்டீங்களா
ஆ முடிச்சட்டோம் நீங்க
ம் முடிச்சாச்சு தோழி ம் ஆமா படச்சி எல்லா சாப்டாச்சு தோழி
ஆ ஆ
எது எல் எல்லா எல்லாருமே நல்லா இருக்காங் தோழி அங்க உங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா தோழி
ம் எல்லாம் நல்லா இருக்காங்க
ப பையனுக்கு சாப்பாடு குடுத்துட்டீங்களா தோழி சாப்டாங்களா
ஆ சாப்ட்டான் இப்ப பக்கத்து வீட்ல விளையாடிட்டு இருக்கா எங்க சும்மா ரெண்டு வாய் சாப்டுட்டு போய் விளையாட்டு விளாடின் இருக்கான் பக்கத்து வீட்டு பாப்பா கூட
பரவால்ல ரொம்ப நாலி விளையாடுவாங்களா தோழி இல்ல சீக்கிரமே வந்துருவாங்களா தேடிட்டு உங்கள
கொஞ்சே நேரம் விளையாடுவான் கொஞ்ச நேரம் தேடிட்டு வந்துருவான் இப்ப அந்த பாப்பா இருக் னால விளாடுறாரு அந்த பாப்பா எப்பயாச்சும் வரும் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க தம்பி பொண்ணு
ம்
அந்த பாப்பா கூட போய் விளயாடிட்டு இருக்கான் அந்த பொண்ணுர்ந்தா இருப்பான் கூடவே
விளயாட ஒரு ஆள் கெடச்சதுனால ஆள் தேடல
ஆமா ஆள் தேடல இல்லன்னா தேடிட்டு வந்துருவான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி
என்னோட குழந்தைங்கலா நல்ல பெரிய குழந்தைங்க
போறாங்களா அவங்க கொஞ்சே இப்ப பே மேனேஜ் பண்ணிட்லாம் இல்ல
ம் மேனேஜ் பண்ணிட்லா சின்னவங்களதா கவனிக்கணும் தேர்டுதா படிக்கிறாங்க தேர்டு ஆமா
அவங்க எப்டி அட பிடிக்காம ஸ்கூலுக்ல்லாம் போயிட்றாங்களா
ஸ்கூலுக்கு போறத பிரச்சனை இல்ல வீட்ல ரெண்டு பேரூம் பண்ற சேட்ட சண்டை
ம் ம் ம்
அதுதான் பிரச்சன பஞ்சாயத்து தலைவராவே வீட்ல ஒக்காந்துக்கணும் ஒரு ஆளு
ஆமா ஆமா எனக்கு இது வேணும்னா அது வேணும் அவனுக்கு
ஆமா ஒண்ணு குடுக்குறியா அத ரெண்டா கொடுத்துட்டாப் பரவால்ல சப்போஸ் அது இல்ல ஷேர் பண்ற பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க நம்ம நம்ம காலி ஆயிடணு
அதான் அதான் அதான்
ஸ்கூலூ எல்லாம் எந்த ஸ்கூல் ஸ்கூல்லாங் நல்லா இருக்கா தோழி எஜுகேஷன்ல்லா பரவால்லயா எஜுகேஷன் பத்தி பேசலாம என்ன நினைக்கிறீங்க பையன சேர்க்கணூங்கிறீங்க
ஆமா பையன சேர்க்கணூம் நானே எங்க போட்ணும் தெரியல அடுத்த வருஷம்தா எதனா பாக்கணும் வர வருஷம் சேக்கணு ஏதுனா நல்ல ஸ்கூலா இருந்தா சொல்லுங்க
சொல்ற தோழி ஸ்கூல பொறுத்தவர நம்ம ஸ்கூல்ல சூஸ் பண்றத விட நமக்கு நியர்ல வந்து நம்ம புள்ளைங்க பாக்கணு போற டிஸ்டன்ஸ்தா தோழி ரொம்ப முக்கியம் ரொம்ப தூரத்துலல்லா கொண்ட கொழந்தய ஸ்கூலுக்காக கொண்டு விட்டுட்டு நம்ம வந்து பதட்டத்திலயே உக்காந்திருக்க கூடாது ஆ நியர் ஆ பக்கத்துலயே கூட்டோம்னா பசங்கள அ ஒரே ஒரு அழத் தொலைபேசி அழைப்பு வந்துச்சுன்னா அதன் மூலமா நம்ம பிள்ளைங்கள பார்கணும் சாப்பாடு குடுக்கணு நம்ம கண் பார்வைலே நீயருல்லே இருக்கணும் பிள்ளைங்க விவரம் வளர்ற வரைக்கு
ஆமா ஆமா நானும் அப்படிதான் ஏத்த மாரி பாக்குறே அதுக்கு ஏத்த மாரி ஒரு ம் படிப்பும் கொஞ்சம் எப்படி சொல்றது நல்லா இருக்குன்னும் தோணுது ஏன்னா சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் இது பண்ணாதான் கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகும் எல்லா
அத கல்விதான் அடிப்படை கல்வியைதான் நம்ம நல்லா கொடுக் கொடுக்கனும் முதல்ல அத குடுத்துட்டா போதும் புள்ளைங்க வளர்ற வரைக்கு
நறைய எஜுகேஷன் வந்துடுச்சே சிபிஎஸ்சின்றாங்க இன்டர்நேஷனல்ன்றாங்க நம்ம படிக்கும் போது மெட்ரிகுலேஷனும் கவர்மெண்டும் தான் இருந்தது
ஆமா தோழி இப்ப வந்து வந்து எல்லாம் அதிகமானும்னா சிலபஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடங்களும் புள்ளைங்களுக்கு வந்து புக்கோட சுமைகள் இல்லாம பாடங்களும் சுமையாவே இருந்துட்டு நாம வந்து கல்லூரியில படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் பா திங்கன்னா இப்ப இப் வந்து ஆறாவதுலிருந்தே படிக்கிறாங்க ஆறாவதுலிருந்தே படிக் கும்போது நம்ம படிச்சப்ப வந்து அந்த பாடங்கள்லா நமக்கு வந்து கடினமா இருந்துச்சு இப்ப இவங்க வந்து இத கடினமா இது இருந்து படிச்சாலு ஒரு பன்னண்டாது படிச்சதுக்கப்புற பாத்திங்கனா
ம் ம்
டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போகைல பாத்திங்கனா இன்னொ அட்வான்ஸ்
அதுதா ஒரு வகைல அது நல்லதாவு இருக்கு
ம் பரவால்ல ஒ சில விஷயங்கள்ல இவங்களால நம்மளு டெய்லியு தெனமு நானு என்னோ ட குழந்தைகள்னால தினமு நானு லேர்ன் பண்ற மார்ருக்கு ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு நாளு ஒன்னு ஒண்ணு கத்துக்கற மாரி ஒரு ஃபீல் எனக்கு அ நல்லா போயிட்ருக்கு
உங்க பசங்க எந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்ருக்கிங்ளா மெட்ரிகுலேஷனுங்ளா
அ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தா தோழி
ஆ ஃபீஸ் எவ்ளொ வாங்கறாங்க இப்போ
அ ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர்ல்லா காமன் தா தோழி ஒவ்வொரு ஸ்கூல பொருத்து பாத்திங்கனா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரச்சர் வந்து இருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுனா ஸ்கூல்ஸ் இத வந்தெல்லா ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட பொருத் தா அங்க இருக்கு தோழி ஆ உங்களுக்
எம்பையனுக்கு விசாரிக்கும் போது நாப்பதாயிர கேக்கறாங்க அட்மிஷனோட சேத்து எல் கே ஜி க்கு
ம்
சரி அதா இந்த வருஷ போட்டு அடுத்த வருஷ பாத் து மூன்ற மூன்ற வயசுல சேத்தா கரெக்டா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏனா ஸ்கூல் தா முக்கிய பசங்க நியர்ல சேருங்க கொழந்தைங்கள ம அதாவது யார் என்னன் அறிமுக குடுத்து யார் கூட வரணு போகணு சின்னத யாரு குடுத்தா எந்த பொருளு வாங்கக்கூடாதுன்னு அந்த அந்த சின்ன வயசுல அந்த புள்ளைங்களுக்கு வந்து அ மூளையில பதிஞ்சா மட்டுந்தா வளர வளர அதுங்க வந்து செய்யாதுங்க
ம் ம் கண்டிப்பா அதெல்லா இப்பயு பொறுப்பாதா இருக்கா இருந்தாலு வளர வளர பைய வேற கொஞ்சோ பயமாவே இருக்கு எனக்கு
கலர்ஃபுல்லா இருக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவ் தா மூள ஃபஸ்ட் எடுத்தொனே மூளைக்கோ மனசுக்கோ போகாது கண்ணு அது பாக்க அழகா இருக் கே நமக்கு வேணுனு தோணிட்னா அந்த செகண்ட் வந்து மூளையில என்ன சொல்லுவாங்களோ அதுதா கேப்பாங்க பேரண்ட்ஸ் சொல்றதெல்லா வுட அதனால ஈர்ப் புனால தா குழந்தைங்களோட வளர்ச்சியு சரி ஒரு சின்ன ஒரு அட்வர்டெய்ஸ்மெண்ட்டா இருக்கட்டு செரி ப்ப எல்லா விஷயங்களே நம்ம கல்வி மொதகொண்டு வச்சுங்களே புக்கு மொதகொண்டு பாருங்க எந்த புக்கு பளிச்சினு இருக்கோ அந்த புக் க்கதா எடுத்து ஒடனே ஓபன் பண்ணு ஒரு தர புடிக்காது எதாது இருந்தா அத ஓபன் பண்ண மாட்டாங்க
ஆமா எம் பையனுக்குமே புக்கு சும்மா அந்த ம் ஏ பி சி டி இந்த அனிமல்ஸ் அதெல்லா இருக் குற புக் வாங்க்குடுத்தா அததா ஓபன் பண்ணி மாடு ஆடு கோழி அந்த மாரி ஒவ்வொன்னா பாத்துனுருக்கா அது மாரிதா
சின்ன பசங்கள்ள ம் கல்விதா முக்கியோ ஒரே பையந்தானா
ஆமா ஒரு பையந்தா ரெண்ற வயிசு ஆகுதுன் சொன்னன்ல
செரி செரி செரி ஓகே தோழி ஓகே தோழி அ ரொம்ப லாங்கு எங்க பசங்கலா டூ இயர்ஸ் தா அடுத்த கொழந்த அப்டியே அப்டியே ஆய்ட்டு எல்லா பசங்களா எல்லா இப்ப ஸ்கூல் போயாச்சி வீட்ல இன்ன வரைக்கு ஒரளவு இப்ப எல்லா கால்ல நாளைக்கு மண்டேவா எல்லா கெளம்பிட்டு என்ன இருந்தாலு அது ஈவினிங் வந்தோனே மாலை வகுப்புக்கானது ஆங்கில வகுப்பு வேற போட்ருக்கோ அதனால அதுக்கு கிளாஸ் போயிடுவாங்க நைட்டு வர்றதுக்கு ஒரு எயிட் ஃபார்டி ஃபைவ் ஆயிடு வந்து நைட்டு இரவு ஒணவு முடிச்சிட்டு படுக்கறது கால்ல திரும்ப ரொட்டீனா ஸ்கூலுக்கு போறது இதுக்கு தா கரெக்டா இருக்கு டைமு
டைமே இல்ல அப்போ ஏ ஸ்கூல் போய்ட்டு திரும்பி ஏ கிளாஸ் போட்ருக்கீங்க அவங்க வரதே என்னமோ கொஞ்சோ நேரந்தா இருப்பாங்க வீட்ல
து போட்ருக்கோ அ ஏன்னா ஸ்கூல்ல எடுத் க்குறாங்க எல்லா சப்ஜெக்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாலான இங்கிலீஷ்ல எடுக்குறாங்கனா அது வந்து சி பி எஸ் சில மட்டுந்தா உங்களுக்கு எடுப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கு போது அவுங்க தமிழ்லயு கலந்துதா எடுப்பாங்க இங்க மெட்ரிக்க பொறுத்தவர
ஆமா ஆமா
நம்ம வந்து என்ன பண்ணணு எக்ஸ்டா உள்ள உள்ள புக்ல உள்ளதையாவது அனலைஸ் பண்ணி அண் டர்ஸ்டாண் பண்ணி படிக்கணுல்ல அதுக்கு மெயினா வந்து செகேண்டு லங்குவேஜ்ஜி இங்லீ இங்லீஷ்ஷு வந்து கண்டிப்பா தேவ
கண்டிப்பா
அதனால வந்து இப்ப போ
ஆமா வீட்லயு நம்ப காமனா யூஸ்வலா பேசிக்கிறா மாரி இருந்தா கூட பரவால்ல வீட்லயுமே அந்த மாரி பேசினா இல்ல நம்ப சொல்ற அம்மாப்பா
அ பேசிக்குவோ அதுதா பாப்பானால இப்ப ஒ ரு ஒன் இயரா எங்களுக்கு கொஞ்சோ‌ போயிட்ருக்கு ஹிந்தியு போயிட்ருக்காங்க அதனால சின்ன சின்ன சண்ட வாக்கியமா இருக்கட்டு ஒன்னு ஒன்னு பேசிக்குவாங்க எங்களுக்கு தெரியலன்னா சில கேட்டுக்கோ எங்கள்ட்ட தெரிஞ்சத பசங்க கேட்டுப்பாங்க
அப்டின்தா இன்னோ கொஞ்சோ பிக்கப்
ஆமா பிக்கப்பாயிடுவாங் அ அதா கலந்துரையாடலுக் கு ஒரு ஆள் இருந்தாதா வந்து இம்ப்ளிமெண்ட்டு பண்ண முடியு
அதேதா சேரிங்க
அ ஓகே தோழி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷ தோழி அடுத்த அடுத்த அழைப்புல நம்ம மீட் பண்லா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா பாய்ப்பா நன்றி நன்றி
வேற வண்ணக்கு